ஹலோ ப்ரோ சொல்லு ப்ரோ
ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ
என்னா ப்ரோ பண்றீங்க சாப்ட்டீங்களா ப்ரோ?
சாப்டம் ப்ரோ நீங்க ப்ரோ?
நா இல்ல ப்ரோ இனிமெல்தா ப்ரொ சாப்புன்னு
சேரி சேரி ப்ரோ
என்னா ப்ரோ சாப்டீங்க?
நானா ப்ரோ ரைஸு சாம்பார்
ஓகே ஓகே ப்ரோ
மதியான சாப்டீங்ளா?
ஆ மதியான சாப்டெம் ப்ரோ
சேரி செரி ப்ரோ வர்க்கா ப்ரோ
ஆமா ப்ரோ இன்னக்கி வர்க்கு ப்ரோ
சேரி சேரி ப்ரோ
நீங்க ஒர்க் போயிர்ந்திங்களா ப்ரோ ஆ
இல்ல ப்ரோ இன்னகி ஒர்க் இல்ல நாளகிதா போனு
ஓகே ஓகே ப்ரோ
அதுதா அற என்னா ப்ரோ இருக்கு நீங்க நானா நா ரோக தா ப்ரோ கெடக்கிறத போவோ ப்ரோ எது கெடக்குதோ சும்மா கூப்ட்டாங்கன்னா போய்ட்டு வருவோ
ஓகே ஓகே ப்ரோ
எது வேன்னாலு செய்வாங்க
ஆ சேரி சேரி ப்ரோ
சேர்ந்து வருகுதா ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ
நீங்க ப்ரோ
நா வந்து கார் டிரைவிங் ப்ரோ ஆக்டிங்
ஓகே ஓகே
ஆ
எவ்ளோ ப்ரோ வீக்லி எவ்ளோ ப்ரோ ஏனிங்
வீக்லி ஏர்நிங் வரு ப்ரோ ஒரு செவன் தௌசண் அப்டி வரு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ மேரேஜ் ஆய்ச்சீங்களா
அ இல்ல ப்ரோ
சேரி சேரி ப்ரோ
உங்களுக் ப்ரோ
ப்ரோ நம்பளுக்கு ஆ ஆவு ப்ரோ இட்ல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
ஹ...
ஆ
இயா
வந்து சில கமிட்மெண்ட்ஸ்லா இருக்கு து அதுதா ப்ரோ
சரி சரி ப்ரோ
ஹ
அதெல்லாம் அந்த கமிட்மெண்ட் லாம் முடிச் இப்பத மேரேஜ் பண்ணலா ஐடியா லோ
ஆமாபுரோ அது வரை உயிரோ இருந் பாகலாம்
ஹா ப்ரோ இப்டி சொல்றீக
தெர்ல ப்ரோ நம்ளுக்கு என்னா ப்ரோ தெரியு
அ ஆண்டவன் செயல் அப்டின் ப்டிகள லா
அ ஆண்டவ மா ஆமா ஃப்ரோ கரெக்ட்டு தா ஃப்ரோ.
அ
அதா ப்ரோ நாளைக் ஒர்க்கா ப்ரோ.
ஆமா ப்ரோ நாளைக் பாப் ப்ரோ
ஓ ன்ன ப்ரோ பண்ணுக்குறீங்க
வீட்லதா ப்ரோ க்க
சரி சரி ப்ரோ
எங்க ப்ரோ
ஏன்னது ப்ரோ
நீங்க எங்க ப்ரோ வீட்லயா வெளியே எங்கனா இருக்கீங்ளா ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ நம்ம எப்டிய இப்டி வந்தோம் கடைக்கு வந்தோம் அதுதா ப்ரோ கொஞ்ச செலவு வாங்கலான்ட்டு வீட்டுக்கு
சரி சரி ப்ரோ
அதுக்கு தா ப்ரோ வீட்டுக்கு கொஞ்ச செலவு வண்ட்டு போய் குத்தா தா ப்ரோ.
குத்த தா சாப்பாடு செய்வாங்களா ப்ரோ
அப்பறமா தா ப்ரோ போனோம் பசங்க கூட அப்டியே கொஞ்ச வெளியே போயிட்டு
ஓகே ஓகே ப்ரோ லாஸ்ட்டா எங்க ப்ரோ போனீங்க பசங்கூட வெளிய வெளிய எங்கனா ட்ரிப் போனீங்களா ப்ரோ
நானா ப்ரோ சும்மா நீங்க வேற ம்ம்ம்...... ம் லாஸ்ட்டா ட்ரிப்பு வேல அந்த மாரி லா இல்ல லா ப்ரோ சும்மா நம்ப எந்த வேலைக் போனாலு நம்பளுக்கு ட்ரிப்பு தா ப்ரோ.
அஹ வேலைக்கு போறதே ட்ரிப்பா ப்ரோ
ஆமா ப்ரோ நம்ம வேலையே அங்கங்கே ஊர் ஊர சுத்துறது தா
ஓகே ஓகே ப்ரோ மூவிஸ் லா பாப்பிங்கலா ப்ரோ
பாப்பம் ப்ரோ இப்ப கூட ஒரு மூவிஸ் தா பாத்துன்னக்கர சி இது சீசனு வாரண்ட் சீசன்ட் ஒண்ணு.
ஆலிவிட்டா ப்ரோ
தமிழ் தா ப்ரோ மஜாவா இருக்குதா
சரி சரி ப்ரோ
நானும் அதாதா ப்ரொ பாத்துனுக்கறே ஃபுல்லா க்ரைம் அந்த மாரி தா வருது த்ரில்லர். எனக்கே ஒரு பு பையனா ப்ரோ அது சஜஷன் ஒன்னா.
ஆ ப்ரோ ஆ
பரவால்ல ப்ரோ நல்லாதா இருக்கு
ஓகே ஓகே ப்ரோ
நீங்க பாப்பீங்களா?
ஆலிவிட்லா பாக்க மாட்டிங்ளா ப்ரோ?
ஹாலிவுட் தமிழே புரியருதுல நம்ளுகு என்னா ப்ரோ ஹாலிவுட் எங்க ப்ரோ போறது
தமிழ் மட்டுதா பாப்பிங்களா ஹாலி
அ இல்ல இல்ல ப்ரோ
ஆ ஓ
வீட்லல்லா இங்கிலீஷ் படம் பாத்தன்னா சாகடிச்சிருவாங்க ப்ரோ வீட்லல்லா இங்கிலீஷ் படம் பாத்தனா சாகவெஅச்சிருவாங்க ப்ரோ
ஏ ‌ப்ரோ
ஆமா ப்ரோ அந்த மாரிதா ப்ரோ நம்ம தமிழ் பட சும்மா அப்பப்ப வேலைக் போனமா அந்த மாரி எதா டைம் கெட்ச்சா ஒக்காந்து பாப்பம் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நா பாப்பம் ப்ரோ சும்மா தமிழ் படொ அப்பப்ப பாப்பம் ப்ரோ
சேரி சேரி ப்ரோ என்னா படம் ப்ரோ பாத்தீங்க லாஸ்டா
லாஸ்ட்டா ஜெய்பீம் பாத்தெ ப்ரோ படொ அந்த மாரின் ச்சி ப்ரோ அழகார்ந்தது சீசனு டூ எடுப்பாங்களான் பாக்குறெ எடுக்க மாட்றாங்க ப்ரோ
ஆ ஆ அ யார் ரு ப்ரோ அது சிவகுமார் பையந்தான ப்ரோ நச்சத
ஆமா ப்ரோ
ஆ கரடுதா ப்ரோ ஆமா ப்ரோ நா கூட பாத்து நனகிறே
பாத்தீங்களா இப்ப எப்டி ப்ரோ பட நல்லா இருன்
தெர்ல ப்ரோ அ ப்ப பாத்தது கொஞ்ச மறந்துட்டே மறுப்டியு பாக்கணு ப்ரோ அதுதா ப்ரோ
நா ப்ரோ ஒ‌ படம் பாத்தா ஞாபக வச்சிக்கணு ப்ரோ எப்டி ப்ரோ
நானு கொஞ்ச இது மாதிரி ப்ரோ நம்மளுக் கொஞ்சொ ந நறைய படம் பாகுறதுனால கொஞ்சொ அது ஞாபக இருகுறதில்ல ப்ரோ
அ‌‌ அ அ‌
ஒன்னு ரெண்டு பாத்தா பரவால்ல
சிறை‌ பாத்தீங்களா ப்ரோ?
சிறல்லா பாக்கல ப்ரோ
ஆ அதுக்குட நல்ல படம் தா
ஆ
அஅஅ
இந்த ஜெயிலு இந்த மாரி போலீசங்க எல்லா நீங்க லைக் பண்ணுவீங்களா அப்ப இந்த வாரண்ட்டைம் பாருங்க ஃப்ரோ
ம் நல்லாதா இருக்குது அதுவா
ம் ம்
டேரெக்ட்ரே ஹீரோவா நடுச்சுருக்காப்பல்ல
ஆமா ஃப்ரோ ஆமா ஃப்ரோ நல்லாவே இருந்துச்சு எங்க ஊர்ல இப்ப
ஆந்தராவா
க மழ வந்துருச்சு ஃப்ரோ மழ வர்றதுக்கான எந்த அரிகுரியு இல்ல ஃப்ரோ திடீர்னு மழ வந்துருச்சு ஃப்ரோ
இங்க செரியான வெயிலு ஃப்ரோ தல காட்ட முடியாது வெயிலுல்ல
ஓகே ஓகே ஃப்ரோ
ஆமா அதுதா ஃப்ரோ மழைய பாத்து பல மாதங்கள் ஆகுதுங் ஃப்ரோ ஒரு மாரி ஒரு
நம்ப ஊர்ல எப்பயுமே மழதாம் ஃப்ரோ
நல்ல ஒரு இது ஃப்ரோ என்ஜாய் பண்ணுங்க எங்க ஃப்ரோ அடுத்து பயணோ
லாஸ்ட்டு எங்க ஃப்ரோ பசங்க கூட வெளிய போயிருந்தம் ஃப்ரோ
ஆம் ஃப்ரோ
எங்க வீட்டு பக்கத்துலயே ஏலகிரி மலன் ஒனக்கு இருக்கு ஃப்ரோ ஹில்ஸ்சு
ஓகே ஓகே ஃப்
ஆ லாஸ் ட்டா நாங்க போயிருந்தோம் ஃப்ரோ பசங்க கூட ட்ரிப்பு
ஓய்
நா பசங் கூட போய் ஜாலியா ரூம் எடுத்து என்ஜாய் பண்ட்டு
ஓகே ஓகே
ரெண்டு நாள் அங்கயேஸ் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரோ
சூப்பர் ஃப்ரோ அந்த மாரிதா ஃப்ரோ இருக்கணுமே
அ அ அ
அதுதா வாழ்க்கையோட ஒரு இதுவே
ஆமா ஆமா அது என்ன ப பண்றது
கரெக்ட்டுதா ஃப்ரோ
நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டே ஃப்ரெண்ட்ஸ்தா ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ ஷேரு கீரு பண்றதுன்னா ப்ப அவங்கிட்டதா பண்ண முடியு
ஆமா ப்ரோ
நெக்ஸ்ட்டு எங்க ப்ரோ பிளான் பண்ணிருக்கீங்ளா?
நெக்ஸ்டா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோவா போலான்னு இருக்குறாங்க
ஓகே ஓகே ப்ரோ வாழ்த்துக்கள்
ஆ
ம் நல்லாதா இருக்கு ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க இதா ஃபஸ்ட் டைமா இல்ல என்னா ப்ரோ இல்ல
என்ன என்னாது ப்ரோ கோவாவா?
ஆ ப்ரோ
கோவா இல்ல ப்ரோ ரொம்ப ரொம்ப நாளா பிளானு ப்ரோ பிளான் மட்டுந்தா போடுறோ பசங்க ஏன்னா போமாட்றாங்க ப்ரோ
புரியுது புரியுது ப்ரோ இந்த வாட்டி கிளிக் ஆயிடு ப்ரோ போயிட்டு வாங்க
கண்டிப்பா ப்ரோ சொல்லினு இருக்குறாங்க இன்னா ஒரு டூ மந்த்துல போலா அப்டின்னு இருக்கறாங்க
சேரி சேரி சேரி போயிட்டு வந்து ஆ எல்லா நல் நீங்க நென்ச்சபடியா போயிட்டு வாங்க
ஸ்யூரா ப்ரோ
ஆ வேற அதிகோ ப்ரோ
ஆமா ப்ரோ
சரி ப்ரோ நா உங்களுக்கு மறுபடியு ஃபோன் பண்ற ப்ரோ
செரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ ஆ ஆ